ஹ
வணக்கங்க
வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க
நாங்க வந்து சும்மா டி வி பாத்துட்டு இருந்தோ இன்னைக்கு வந்து ஒரு ரே அமேசான் பிரைம்ல ஒரு படோ மூவ் ஆயிருந்தது அத பாத்துட்டு இருந்தோ
என்ன படோ என்ன படோ அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுங்ளா
அருண் விஜய் படோ ஒரு ரெட்ட தலன்னு ஒரு படோ வந்திருக்கு
ஓ ஹோ ஹோ நியூ ஃபிலிம்ங்களா
நியூ ஃபிலிமு அத பாத்துட்டு இருந்தே கொஞ்ச நல்லா இருந்துச்சி மூவி அத பாத்துட்டு இருந்தே சேரி அப்டி நம்ம தோழிகளுக்கெல்லா ஃபோன் பண்ணி ஒரு குட் நைட் சொல்லிட்டு வந்து படத்த கண்டினியூ பண்ணலானு சொல்லிட்டு உங்களுக் ஃபோன் பேச வந்தே
சேரிங்கச்ச படுக்கும்போது கூட எயா நினைவோடு எனக்கு கால் பண்ணோன்னு நெனைச்சிட்டு இருக்கீங்க தோழி நெஜமாவே உங்களுக் எனக் நல்ல நினவுகள் தா இருக்கு அப்போ உங்களுக்கு இன்னைக்கு கனவு நல்ல கனவா வரும் பாருங்க
ஆமாங்க நம்மளுக்கு என்னைக்கி நாளு தோழிகள் தானங்க துணை
ஆமாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எப்பவுமே என்னாதா இருந்தாலு ஆயிரோ ஃப்ரெண்ட்ஷிப் ப்பு இருந்தாலு அந்த சின்ன வயசுல கூட்டாஞ்சோரு ஒக்காந்து ஆக்குன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே பியூர் தாங்க அதெல்லா எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாது நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவுங்க மனசுல எதுவுமே இருக்காது அந்த ச கள்ள கபடோ இல்லாத ஒரு அந்த ஏஜ்ல வந்த ஒரு ஃபிரெண்ட்ஷிப்பே சூப் சூப்பர்தாங்க இன்னைக்கி வரையு நாங்க இருக்கங்க ஒன்னா இல்ல என்ன விட சின்ன பசங்க தா ரெண் ரெண்டு வயசு சின்ன பசங் சங்க தா அ ஒரு அ அவுங்க வந்து இன்னிக்கி வரையு டச்சுல தாங்க இருக்குறோ என்னைக்கினா ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரேகலாட்டா பண்ணி சிரிச்சிட்டு இருப்போங்க நம்ம அப்டி பண்ணமே இப்டி பண்ணமேன்ட்டு தி ஆமா ஆமா தீபாவளி ஆனா என்ன பண்ணுவோ ஆ சொல்லுங்க
ம் ஆ எனக்கு வந்து இப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லா இல்லங்க இப்பதைக்கு என்னோட நெய்பர்ஸ்தா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்சு அதுவு எனக்கு பெங்ளூர்ல கொஞ்ச நாளு நா இரு இருந்த பாருங்க அதுல என்னோட ஷிஸ்ஸான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்டி என்னோட பெட் பெட்டு மாரி ஆயிட்டாங்க நா இல்லன்னா அவே இல்ல அவே இல்லன்னா நா இல்ல அப்டின் உயிருக்கு உயிரான தோழி மாரி நாங்க எங்கப் எங்க போனாலு நாங்க சேந்துதா போவோ ஜிம்முக்கு போவோ கடைக்கு போவோ அது இங்க எங்க அப்பார்ட்மெண்ட் எங்க வீடு அவ வீடு அப்டி ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு பின்ன பேக் சைடு எனக்கு அவளுக்கு ஃப்ரண்ட் சைடு அப்டி பாக்கலா பால்கனில நாங்க ரெண்டு பேரு பால்கனில உக்காந்து சாப்புடுவோ டீ குடிப்போ எதனால அதாது நாங்க செய்யாத அட்டுலியமே கெடையாது அதாவது நாங்க ரெண்டு அந்த டைம்ல அந்த பிரெண்ட்ஷிப் வந்து அந்த ஏஜ்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னோட பழைய சின்ன சின்ன வயசை வந்து கொண்டு போய் சேத்துச்சு
ம்
லிஸ்ட்லா ரெடி பண்ணாங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆனனால எனக்கு அந்த ஃப்ரெண்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டே அது ரொம்ப எனக்கு வந்து மனசுல பாரமாவே இருக் எ ஃப்ரெண்ட வுட்டு வந்துட்டனே அப்டின் போன்ல பேசுறங்க இருந்தாலு அவள ரொம்ப மிஸ் பண்ற மாறி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு அது மாறி நீங்க யாரையா உங்க ஃப்ரெண்டு மிஸ் பண்றீங்களா
ஆமாங்க இப்போ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எனக்கு அவ்ளோலா அட்டாச் இல்ல இப்போ நா ஒரு ஆசிரியரா பணி புரிந்த ஸ்கூல்ல அப்போ வந்து எ ஃபிரண்ட் நதியான் ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டொ இப்ப வந்து ஒரு ஆறு மாசமா அவளுக்கு க்காகவே இன்னொரு ஸ்கூல அவளுக்காகவே போய் ஜாயின் பண்ண நானு அவளு ஒன்னாதா ஜாயின் பண்ணிருந்தோ ஆனா அந்த ஸ்கூல வந்து ரொம்ப ஸ்டிகிக்ட் நாள டீச்சர்ஸ குள்ள பேச முடியல அப்ப எனக்கு அவளுக்கு பேச்சு பேச்சுவார்த்தையே இல்லாம போச்சு அவ பக்கத்துல இருந்தே பேச ச முடியலங்க அவ்ளோ கஷ்டப்பட்டோ அதுதா ஃபீல் பண்ணுவாலே இவ்ளோ பக்கத்துல இருந்து உன்ன கட்டி கூட புிடிச்சிக்க முடியல சோ வந்து புச்சுக்குவா அதுக்கப்பற இந்த வெள்ளிக்கெழமை உன்ன பாத்தே ஆவனு வான்ட்டா சரி போய்ட்ட நானு பஸ் ஸ்டாண்டு போயிட்ட ஓம் சக்தி கோவில் நாங்க பாக்கற எடம் வந்து கோயில் ஃபஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு அப்டியே டி ஷாப் போயிட்டு சாப்ட்டுட்டு என்ன வேணுமோ அதல்லா சாப்ட்டுட்டு ஷாப் என்ன பண்ணுனா ஷாப்பிங் பண்ட்டு வீட்டுக்கு வந்துறுவோ அந்த மாரி தாங்க இந்த டைம் லாஸ் கப்பட்டு அவள பாத்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி
ஆ சரிங்க இருந்தாலு ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அது ஒரு சந்தோஷ தானங்
ஆமாங்க வேற லெவலுங்க போன ஆ போன வருஷ சல்லா நாங்க ஒன்ன இருக்கும் போது படத்துக்கு என்ன பட ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த படத்துக்கு போயிடுவோங்க நாங்கல்லா லாஸ்டா பாத் அந்த கருடன் ஒரு படொ அந்த சூரி இது நல்லா என்ஜாய் பண்ணி பாத்தோங்க அந்த படொ அரண்மனை ஃபோர் லாஸ் சபா அதுவு நல்லா என்ஜாய் பண்ணி பாத்தோ லாஸ்ட் அமா செம்மையா இருச்சுங்க லாஸ்டா ப ஒரு படம் பாத்துட்டு இருந்துச்சு பாருங்க அத ஃபிரண்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கிட்டு ஃபோட்டோ ஷூட்லா பண்ணுவோ பாருங்க அந்த அந்த எடத்துல அங்கங்க சம ஜாலியா இருக்குங்க எனக்கு ஃபேமிலிய கூட அ எனக்கு ஃபேமிலி டைமிங்க வுட பசங்க கூட எ ஃபிரெண்ட் சுங் கூட வெளிய போறதாங்க அந்த ஒரு மண் நேரனா கூட
ம்
என்ஜாய் மண்டுதாங்க செம்ம ஜாலியா இருக்குங்க எங்க அடிக்கடிக்கு எங்க ஃப்ரெண்டு வீட்ல பிரியாணி போடுவங்க அடிக்கடிக் கே அடிக்கடிக் கூப்ட்டுருவாங்க நானு போயிருவே வெறு பிரியாணி ங்க வச்சு சமச்சு சாப்புட்டு அவங்க அருவில்லா இருக்கு அவ வீட்டு பக்கத்துல அருவி இருக்கு அ ஆறு இருக்கு மல மேல நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோங்க நீங்க சொல்லுங்க உங்க என்ஜாய்மென்ட
நாங்க வந்து எங்களுக்கு வந்து புல் என்ஜாய்மெண்ட்டே அந்த ஜிம்முக்கு போறதுதாங்க அது வந்து நாங்க வந்து இது பண்ணவே மாட்டோங்க ஜிம்முக்கு போறது வந்து ஒரு நாள் கூட இது பண்ணவே மாட்டோ நாங்க டெய்லி ஜிம்முக்கு போயிருவோ நாங்க டெய்லி ஜிம்முக்கு போயி நானு அவளு இன்னொரு பிரெண்ட்டு ஒன்னு உண்டு அப்ப அவங்களு க்ளோஸ்தா ஆனா இவங் இவ அளவுக்கு குளோஸ் இல்ல ஜிம்முக்கு போயிட்டு எங்களுக்கு ஜிமுக்கு மாஸ்ட் ர் எங்குளுக்கு சொல்லி கொடுப்பாரு பெங்களூர்னால அவங்க வந்து ஹிந்திக்காரங்க அவருக்கு வந்து நாங்க சொல் நாங்க பேசுறது எதுமே புரியாது எங்க கிட்ட இங்கிலீஷ்ல தா பேசுவாரு எங்களுக்கு ஏதாவது கோவோ வந்துச்சுன்னா நாங்க தமிழ்ல வந்து அவர அசிங்க அசிங்கமா திட்டுவோ பட் அவருக்கு அது புரியாது அவுரு வாட் வாட் வாட்டு அப்படின்னு கேட்டு போயிடுவாரு பட் என்னோட ஃப்ரெண்டு் வந்து தெலுங்குக்காரி நா தமிழு பட் நாங்க இங்கிலீஷ்லயே பேசி சி வந்து நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோ தெலுங்கு படத்துக்கு எங்களை கூட்டிட்டு போவா நா அவள தமிழ் படத்துக்கு கூட்டிட்டு போவே போயிட்டு அங்க இருந்து படம் பாக்குறோமோ இல்லையோ அவளுக்கு ஏ லேங்குவேஜ் புரிய வச்சு ஏன் லேங்குவேஜ் அவளுக்கு புரிய வெச்சு புடிச்சிட்டு நாங்க மந்திலி ஒன்ஸ் வந்து அந்த ச ப்ரொவிஷன் எல்லா வாங்குறதுக்கு டி மார்ட்டுனு அங்க ஒண்ணு உண்டு அங்க போவோ இப்ப டி மார்ட்ல போயிட்டு ப்ரொவிஷன் வாங்குறோமோ இல்லையோ அந்த கிளாஸ் ஐட்டமு தேவையில்லாத பொருட்கள் எக்கச்சக்கோ தேவையில்லாதது வாங்குவோ நாங்க ரெண்டு பேரு வாங்கிட்டு வருவோ பேக் நெறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரு ஜிம்முக்கு போறோனு அங்க போய் பா பாதி பண்ணுவோ பாதி பண்ண மாட்டோ ஆட்ட ஆடிட்டு ஜார்ஜையில போட் போக வேண்டியது ரெண்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது போட்டோ எடுக்க வேண்டியது மாஸ்டர்ட திட் திட்டு வாங்க வேண்டியது திரும்ப வர வேண்டியது இப்படியே எங்க வாழ்க ஜாலியா இருந்துச்சு ம்ச் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஹாப்பியான லைஃப் இருந்தே நா இருந்தேன்னா மேரேஜுக்கு அப்புறோ அந்த பெங்களூர் தாங்க எனக்கு
ஆமாங்க எனக்கு அப்படித்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஜாலியா விளாடி இருந்த பாத்துக்கோங்க அதுதாங்க லைஃப்பு செம்ம லைஃபுங்க அதெல்லா தாங்க நா ரொம்ப மிஸ் பண்றே இப்ப இப்போ ஒரு மாறி என்ஜாய்மெண்ட இருக்கு ஜாலியா இருக்குது இப்போ அது ஒரு மெச்சூரிட்டி அந்த பசங்க இப்ப அவங்களுக்கு கல்யாண ஆயிரு நம்மளக்காம கல்யாண ஆயிட்டு பசங்கள விட்டுட்டு வண்டோமே அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டுகுள்ள வெளியே வரோ இல்லைங்களா அப்போ வந்து புல் என்ஜாய்மெண்ட் இருக்கு இருக்காது அப்போ வந்து எந்த கமிட்மெண்டு இருக்காது நம்ம மட்டும்தா அப்போ அந்த ஒரு என்ஜாய்மெண்டு வந்து வேற லெவலுங்க நெஜமாதா
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க நீங்க வந்து எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எங்க சுத்துனதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு வந்து நாங்க வந்து இந்த எங்க வரலட்சுமி பூஜேனு நாங்க ஒன்னு செய்வோ நாங்க எங்க வீட்டுல அங்க பெங்களூர்ல வந்து ரொம்ப பேமஸ்சுங்க வரலட்சுமி பூஜே வந்து எல்லார் வீட்லயு இருக்கு டெக்கரேஷன்லா ரொம்ப நல்ல பண்ணுவாங்க வெளியிருந்து ஈவெண்ட்ஸ்ல்லா வர வெச்சு செல்லா பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே அவுங்க வந்து அந்த காஸ்டூம்ஸ் ஆமா அவுங்க ஒவ்வொன்னு போடுற டிரெஸ் ஆக்சுவலா வந்து அவுங்க பட்டு அவுங்க வந்து தீபாவளி மாறி வரலட்சுமி அவுங்களுக்கு அவுங்க போடுற பட்டு சே சேல வந்து டுவண்டி தௌசண்ட் குறஞ்சு இருக்காது அவ்ளோ காஸ்ட்லியா போட்றாங்க எல்லாருமே அம்மனுக்கு போட்ற சாரியும் ஜரி அவுங்க கட்ற சாரியும் ஜரி நகையும் ஜரி செட் டும் ஜரி அவ்ளோ அழகா பண்ணுவாங்க நாங்க அதுக்காண்டி நா புதுசா கத்துக்கிட்டே இந்த வரலஷ்மி பூஜ பண்றதுனா என் ஃபிரண்டு கிட்ட இருந்துதா கத்துக்கிட்டேன் அவ ஒன்னொ ன்னா எனக்கு சொல்லி குடுத்தா பர்ச்சேஸ்கு நாங்க போவோம் பாருங்க வார வா அந்த இப்ப வரலஷ்மி வரதுக்கு ஒன் மன்த் ஆனோனே இப்ப எல்லா கடைலயு வந்துரு எல்லா ஐட்டம்ஸு வாரம் டெய்லி போய் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நாங்க வாங்குவோ என்ஜாய் பண்ணி வாங்குவோ என்ஜாய் பண்ணி பண்ணுவோ அதே இது இங்க சென்னையில வந்து பண்ணா அத புதுசா பாக்கறாங்க எங்கள எல்லாருமே ஏதோ புதுசா ஏதோ பண்றாங்க அப்டின்னு நனைக்கறாங்க அவுங்களுக்கு அந்த அந்த வரலஷ்மி பூஜையோட வேல்யு
ஆமாங்க பெங்களூர்லா வந் து அந்த வரலஷ்மி நோன்பு அ இது பெர்சா செய்வாங்க அவுங்களோட அம்மனோட ஃபேஸே வந்து வேற மாறி ஒரு மாறி அழகா இருக்கு ங்க அது எனக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு அது
அப்டிங்களா சரி நாங்க இந்த தடவ வரலஷ்மி பண்ணும் போது கண்டிப்பா நீங்க உங்க ஃபேம்லியோட வாங்க வந்து பாருங்க நா உங் கண்டிப்பா கண்டிப்பா வந்து அம்மனோட அருள் பெற்று எங்கள ஆசிர்வதிச்சுட்டு போங்க நீங்க கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பாங்க இவ்ளோ கூப்ட்டு வராத போயிருவனா ம்
பிரசாதல்லா செய்ய வரும் உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு சாமி பங்க்ஷன் சாமிக்கு செய்றீங்கன்னா என்னென்ன பிரசாதம்லா செய்வீங்க
நாங்களா நா வந்து பொங்கல் செய்வேங்க பொங்கலு அ கொட்ட கொட் ட இருக்கு இல்லிங்களா இது கா மூக்கடல அந்த கொட்டைங்கல்லா வந்து எல்லா கொட்டயும் சேத்து எல்லா எல்லா எல்லா நட்ஸும் சேத்து ஒன்னா வேக வச்சு அத தாளிச்சு வப்பங்க அது நல்லாருக்கும் அது சாப்பறதுக்கு பொங்கல் கம்பல்சரி கேசரி செய்வே அ புளியோதர வந்து புளியாதர வந்து சப்போஸ் சாதம் செய் ஏதுந்த
ஆன் செரி சூப்பருங்க சூப்பருங்க நாங்க வந்து நறைய பிரசாதம் செய்வோங்க வரலஷ்மிக்கு காலேல நாங்க நால்ரைக்லா ஏந்திரிச்சு அந்த குபேர முகுத்தத்துலயே நாங்க வந்து சாமி எல்லா உள்ள கொண்டு வந்துருவோ நாங்க உள்ள கொண்டு வந்த எங்க மாமியார் அந்த நால்ரைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்போ ஒரு பிரசாத வச்சு நாங்க சாமி கும்புடுவோ மூணு நாள் வச்சிருப்போம் எங்க வீட்ல கொலு மாரி மூணு நாள் இருக்கும் எங்க வீட்ல அப்பறம் மார்னிங் வந்து ஒரு பிரசாதம் செஞ்சுட்டு ஆ காலேல சாமி கும்டுட்டு நாங்க மதியம் வந்து திரும்ப பிரசாத் லெமன் ரைஸு தயிர் சாதம் செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு அதயே நாங்க சாப்ட்ருவோம் ஈவினிங் தா வந்து எல்லாருமே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வர்றது வந்து சாயிங்காலம் தா வருவாங்க வந்து சம்மன வந்து அற அ சைது பண்றதுக்கு தரிசிக்கது சாந்தரம் தா வருவாங்க வந்து எல்லாரு அப்போ நாங்க ஒரு ட்ரு காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு எல்லாருக்கு ரெடியா இருந்து வர்வங்களுக்கு ல்லாம் பிரசாதம் குடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு குடுத்து எல்லா பண்ணுவோம் நாங்க
பரவால்லங்க இவ்ளோ விமர்சையா செய்றீங்க ஆ பரவாலீங்களே இவ்ளோ நல்லா செய்றீங்களே நா இதுவரை கலந்துக்குன்தில்லங்க நா மோஸ்ட்லி எங்க ஃபிரண்ட்ஸ்ங்க கூப்டுவாங்க அவங்க வீட்ல செஞ்சுகுவாங்க பட் வந்து நான் எனக்கு கலந்துக்க முடியாதுங்க அதுதாங்க
ஆனா இந்த வருஷோ நீங்க கண்டிப்பா வந்து எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க ஏ கொலு எப்டி இருக்குன்னு பாருங்க பாத்துட்டு உங்களோட விமர்சனத்த எங்களுக்கு குடுங்க இவ்ளோ நேரோ ஏ கூட தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி தோழி